ஹலோ
ஹலோ
தூக்கோ வந்துருச்சா உங்ளுக்கு
தூக்கல்லா வர்ல
இல்லையே கடைசி கடைசி கடைசி கால்ல கொட்டாய்விட்டீங்களே லாஸ்ட்டா ரெண்டு வார்த்த பேசுறப்ப
இல்லையே உட்டனா
ம் நா சொல்றே நா இங்கிந்து பாத்தனே லைட்டா கொட்டாவி வஞ்சி அப்டியே சமாளிச் சி அப்டியே கொண்டு போயிட்டீங்க
அப்டியா அங்கருந்து பாத்தீங்ளா என்ன அது சரி நீங்க ஃபுல்லாத்தையு காலி பண்ணிராதீங்க
நா இன்னு அத காலி பண்லையே யே
ம் நீங்க பண்ணிட்டே இருந்தா காலியாயிரு
நா உங்கள்ட்ட மட்டுந்தான பேசுறே யார்ட்டையு பேசுறது இல்லையே நானு குரூப்ல கூட பாருங்க இப்பல்லா வரதே இல்ல குரூப்ல குரூப்ல அப்டியே குப்ப மாரி மெசேஜ்ஜ போட்றாங்க அதா அது அப்டியே சும்மா கேட்ட கேள்வியே திரும்பத் திரும்ப கேக்குறாங்க எனக்கு கேட்ட பதிலே திரும்ப திரும்ப கேக்கறாங்க எப் பாத்தாவே கடுப்பாகுது
ஆமா மா கடுப்பா தா வரு
ஆனா ஃபுல்லா ஒபன் பண்ணி அப்டியே ரீட்
நானு யாருகிட்டயுமே பேசல இந்த மூண் நாளைக் கிடையில ஒன்லி உங்க கால் மட்டுந்தா
அதோடு சரி அதுக்கப்புறோ யார்கிட்டயு பேசறது இல்ல குரூப்புக்கு வர்றது இல்ல
ம் ஓகே ஓகே
அதே மாரி கேரளால ஓரளவுக்கு எல்லா எடமு போயிருக்கே நானு
போயிருக்கீங்க
ம் ஒரளவுக் கேரளால எல்லா எடமு சுத்தியிருக்கே வாகம போயிருக்கே கோட்டயம் போயிருக்கே கொல்லம் போயிருக்கே அதரம்பள்ளி பாத்து திருசூர் போயிருக்கே ஆலப்புழா பீச் போயிருக்கே எர்ணாகுளம் போயிருக்கே ஆ அந்தப் பக்கோந்த ஆ நா மட்டுந் தா பிஃபோர் மேரேஜ்
ஓ ஓகே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
போ போயிருக்கே
கோவால்லா போயிருக்கீங்ளா கோவால என்ன ஸ்பெஷல் பால்கோவா வா
கோவால பீச் தா ஸ்பெஷலு இருவத்தி ஏழு பீச்
இருவத்தேழு பிச்சிருக்கா இருபத்தேழுக்கு போயிட்டீங்ளா
இருவத்தி ஏழு போ முடில நாங்க ஒரு வாரோ பிளான் பண்ணோ நாங்க மூணு பேர் தா போனாங் எங் எங் அதாது பதிநஞ்சு பேர் பிளான் போட்டோ கடைசியா மூணு பேர் தா போனோ பசங்க நாங்க
எனக்கு பீச் போணும்னு கூட ரொம்ப ஆச
அதுல என்ன ஒரு ஹைலைட்னா நம்ப மூணு பேருக்குமே எந்த கெட்ட பழக்கமு கெடையாது எல்லாரு கேட்டாங்க நீங்க எதுக்குடா கோவாக்கு போனீங்கனு தா கேட்டாங்க
சுத்தமான மனிதர்கள்
ஆமா நீங்க எதுக்கு கோவாக்கு போனீங்க எதுக்கு டா கோவாக்கு போயி அசிங்க படுத்திட்டு வந்தீங்க அப்டின்னு கேட்டாங்க
ஏ
அது கோ கோவா பத்தி உனக்கு என்ன தெரியு நம்ம சரக்குல்லா அங்க ஃபேமஸ்சு ரேட்டு கம்மி அங்க அந்த ஊர்ல
அப்
ஆ அங்கே போன இப்ப இப்ப கோவா பாண்டிச்சேரி போறதா இருந்தாவே மோஸ்ட்லி எல்லாரு சரக்கடிக்கறதுக்கு அதுக்கு தா போவாங்க
அது செரி அதில அப்டி என்ன தா இருக்கோ தெரியல
அதா அதா எ எனக்கு எயா ஃப்ரெண்ட்ஸ்சுக்கு மூணு பேருக்கு அந்த பழக்கல்லா சுத்தமா கடையாதா தண்ணி தம்மு எதுவுமே கடையாது அதனால வந்து நீங்க எதுக்குடா போனிங்க அப்டின் திட்டுவானுங்க எதுமே கடையாது
ஆ சுத்தமான மனிதர்கள்
ம் அதனால அங்க போயிருக்கே அப்றோ கல்கட்டா போயிருக்க டெல்லி போயிருக்க தாஜ்மஹால் போயிருக்க
ஆ ஷாஜகான் ஆ அது மும்தாஜ்காக கட்ன தாஜ்மஹால் பாத்துட்டு வந்டீங்க
ம் தாஜ்மகால் போயிருக்கே அப்றோ கல்கட்டா போயிருக்க
பாருங்க மும்தாஜிக்கு ஷாஜகான் தாஜ்மஹால்லா கட்டிருக்காங்க நமக்கு யாரு எதுவு கட்ட மாட்றாங்ளே
நம்முக்கு கடைசியா மூத்தவனுக்கு அப்றோ கபுர்தானா ரெண்டு கல்லு எடுத்து வெப்போ
உ
அதுதா நமகு கடைசியா கடைக்க கூடிய எடோ
எம் டி
கரெக்டா
கரெக்ட்டு நீங்க எது என்ன சொன்னாலுமே அது கரெக்டா தா சொல்றீங்க
கரெக்டா தா சொல்ற இருக்கற தா சொல்ற நா ஒன்னு யோசிச்சி ஒன்னு சொல்ல கெடையாது என்ன ஒனா நா நடப்போ அத தா சொல்ற அப்றோ யூ பி போயிருக்க மத்திய பிரதேஷ் போயிருக்க நாக்பூர் மகாராஷ்டிரா புனே பாம்பே
இவ்ளோ போயிட்டா நீங்க இன்னு சுத்தி பாக்கனுன்னு ஆசப்பட்றீங்க
இது கம்மி இன்னு நறையா இருக்கு ஏரியா நா நறையா ஏரியா சுத்தி பாக்கனுன்னு ஆச இதுலா கம்மி தா
அப்ப நீங்க போனதுல ஒரு பெர்சன்டேஜ் கூட நா போயிருக்க மாட்ட போல
ஆ எனக்கு நல்லா சுத்த புடிக்கு இப்ப கல்யாணோ அனாதுனால அ என்ன சொல்ற டயம் கெடைக்க மாட்டது ஏனா போறதாருந்த ஃபேமிலியு கூட்டு போனுமா நீங்க சொல்ல மாரிதா திடீனு க கூட்டு போற நேரத்ல பசங்க ஒடம்பு சரியாம போயிரோ இல்ல ஒய்ஃப் ஒடம்பு சரியாம போயிரோ அவுங்க ரெண்டு பேருமே அவுங்களுக்கு லா ஒடம்பு ஒத்து வராது எனக்கு எந்த கிளைமேட் நாலு ஒடம்பு ஒத்துக்கோ அவுங்ளுக்கல்லா ஒத்துகாது இப்போ ஒங்களுக்கு எப்டி சைனஸ் இருக்கோ என் ஒய்ஃபுக் அதே மாரி இருக்குதா அவுங்க சின்ன கொஞ்ச சில்னஸ் வந்தாலு சேராது
அதே தா நானு இப்போ கூட மூக்கு அடச்சிதா இருக்கு ரெண்டு மூக்கு அடச்சிருக்கு
ஆமா எனி எனி டைம் கைல பாத்தீங்கன்னா அத விக்சி கைல வச்ருப்பாங்க அத உரிஞ்சுக்கிட்டே தாருப்பாங்க
அவங்க விக்ஸ் வச்சிருக்காங்க நா வந்து இந்த கோடாரி தைலன்னு சொல்லுவாங்கல்ல அத வச்சிருப்ப கைலயே வச்சிருப்ப ஸ்கூல் போனாலு பர்ஸ்ல போட்டு வச்சிப்பே தராது அதுக்கு அடிட்னே சொல்லலா அதுல அப்டி என்ன ஒரு மந்த வேற இருக்கோ தெரியல எப்போ தல வலிச்சா கையில ஊத்திட் அப்டியே தேச்சு விட்ருவ
ம் அவ என்னா நறய ஊர் சுத்தனு ஆச வேல என் வேல னாலா டயம் கெடக்கமாட்டது போறத்க்கு
அது செரி
இன்னு எவ்ளோருக்கு சுத்த வேண்டியல்லா இருக்து என்ன சொல்றது ஒங்களுக்கு டார்ஜிலிங் இருக்கு காஷ்மீரு இருக் சிம்லா இருக் இந்த வருஷோ சிம்லாலா போலா பிளான் போட்ட கடசி நேரத்துல பிளான் லா கேன்சல் ஆயி போச்சி
போய்ட் வர வேண்டியதா அப்டி போய்
என் ஒய்ஃப் வர மாட்டண்டாங்ளே கூப்ட்ட நா வரவே மாட்டண்ட்டாங்க ஹைஹில்ஸ் நம்ம ஊருக்கு இந்த குளுரே தாங்க முடில அங்க பனி கொட்டுது அங்க போய் சேரம போச்சுனா படுத்துக்குவே அவ்ளதா அப்ப நீங்க என்ன தூக்கிட்டு தா வரணு அப்டினாங்க
நாளா வரல அப்டின்டாங்க நா ப்ளான்லா போட்ருந்தே கூட்டு போலானு ட்ரெயின் பாத்து எல்லா பாத்து வச்சா கடசிலே வர மாட்டேன் கவுத்துட்டாங்க
கவுத்துட்டாங்க பாவோ
ஆமா சேர் போனுவுட்டாச்சு அவ்ளோதா
ம்
அப்றோ அது அது இதுக்கு பிளான் பண்ணுவாங் சரி அங்கதா போல இதுக்கு போலா நம்ம ராமேஸ்வரம் தனுஸ்கோடி போலா நான் ஆல்ரெடி போய்ட்டு வந்திருக்கே
ம் அப்டியா
ஆமா அங்கேயாது கூட்டு போலானு பாத்தா அப்றோ அங்கயு வர மாட்டேட்டாங்க
எங்கள் அப்பாவு அங்க தா கூப்ட்டுச்சு இந்த நாகர் கோயில அது பேர் என்ன பேரு
கொஞ்ச தூர வந்தா ராமேஸ்வரம்
அதுக்கு முன்னாடி நாகூர் கோயிலா நாகூர்
இல்ல ராமநதபுரா ராமநாதபுரோ நாகூர்
அ நாகூர் நாகூர் அங்கே
தஞ்சாவூரு நம்ம தஞ்சாவூரு நாகப்பட்ன பக்கத்லதா நாகூர் இருக்கு
அங்க இருந்து அதுக்கு பக்கத்ல இல்லயா ராமேஸ்வரம்
ரா ராமேஸ்வர பக்கத்துல என்னருக்னா ஏர்வாடி இருக்கு ஏர்வாடி தர்க்காதா இருக்கு
ஏர் இந்த பைத்தியங்கலையெல்லா சேப்பாங்கல அந்த ஏர்வாடியா
ஆ ஆமா அங்கதா அந்த ஏர்வாடி அந்த
ஐயையோ நாங்க பாட்ல அங்க போய்டா என்ன அங்க சேர்த்து விட்டு வந்துருவாங்க
அது முததா அந்த அந்த காலத்துல அதிகமா இருச்சு இப்பல்லா அப்டி யாரு கிடையாது அந்த போர வழில ஏறு ஏர்வடி இருக்கு ம் ம்
பிறந்ததுல இருந்து விவரமா இருக்காக அதுனால யாரு
போறந்ததுலருந்து வயித்ல ரெடி ஆகுறப்பே வேறமார்தா வராங்க
கண்டிப்பா
அதனால அங்கயு போலனு பாத்த அங்கயு போல கடைசிய பிளான் போட்டு பிளான் போட்டு ஸ்கூலே ஓபன் பண்டாங்க கடசியா
அதேதா இங்கேயு அங்க இங்கேன்னு பிளான் போட்டோ கடைசில எங்கேயுமே போ முடியல
மறுநாள் என்ன பண்ணோ ஒரு நாள் டூவிலர்லயே நாங்க ஏர்காடு போயிட்டு வண்டோ கரெக்ட நாங்க ஏற்காடு போறோ மொத்தோ இருவது பெண்டு கரெக்டா பதினெட்டா பதினேழாவது பெண்டு போறே சரியான மூலமது எல்லா மொதல்லே நனஞ்சுட்டோ புள்ள நனஞ்சு டக்குனு நா இருவது பெண்டு மேல போயி பெட்ரோல் பங்க்ல போய் நிண்டு அதுக்கப்றோ ஏன்ங்க நான என்ன பண்ண ஒரு சட்டயேல்லா கழட்டி சட்டய பிலிய ஆரம்பச்சுட்டே சட்டய புழுச்சுட்டு திரும்ப அந்த சட்டய உதரி போட்டுகிட்டு அப்றோ நேர மேல போய்ட்டு என்ன பண்ணோ பஸ்டு பிரியாணி சாப்டோ எல்லாரு பிரியாணி சாப் அங்க உள்ள பார்க்கு விவசாயோ வியூ பாய்ண்ட்லா இருக்கு ஆமா
பைக்லே எப்டி நாலு பேரு
ம் முன்னாடி பைய பின்னாடி பாப்பா வைஃப் உக்காந்துட்டாங்க நானு அவ்ளோதா
அது செரி அங்கருந்து எவ்வளோ தூரோ
முப்பது கிலோமீட்டர் தா
ஓ அவ்ளோதான பக்க தானா உங்களுக்கு
சேலத்தோட மெய்லதான்ருக்கு ஏற்காடே முப்பது கிலோ நெனச்சா போவோ இப்ப இல்ல இப்ப ஒன்வர் இல்ல அதாவது நா சிங்ளா போனா அரமண் நேரத்தில போய்ருவே மேலே நானு ஃபேமிலியோடு போன முக்காமண் நேர ஆகு
முக்காமண் நேரோ ஆகு
ஆமா இதே நாங்க காலேஜ் படிக்கிறப்பன இருபது நிமிஷத்து நாங்க மேல போயிருவோ
செம ஸ்பீடா ஓட்டுவீங்க போல வண்டி
அதா சொல்ல அந்த வயசுல ஓட்டுனது அவ்ளோதா அதோட சரி இப்பவுமே பாத்தீங்க நாங் மேலே எதுக்கு தெரியுமா போவோ வயசய் இ பொறுப்பு வந்துருச்சு பயோ வந்துருச்சு இப்பயு ஓட்டுருக்கு
வயசு வயசாகி போயிடுச்சு தானா
இல்லையே நா இப்போ அன்னைக்கி கூட இதுக்கு திருப்பூருக்கு ஒரு கல்லா னத்துக்கு போனோ
ஆ இருபது வயசு சொல்லிட்டாங்களா
இல்ல இல்ல ந என்ன சொல்றீங்க அந்த வயசாச்சு சொன்ன அது உதாரணோ சொல்ரே கேளுங்க நார்மலா பஸ் சே பாத்தீங்கன்னா மூன்றரை மணி நேரோ போது திருப்பூருக்கு சரியா நா ரெண்டரை மணி நேரத்துல போனேஅப்ப நா எப்படி போயிருப்பேனு நெனச்சு பாருங்க நானு என் பையன் வந்து முன்னாடியே போயிட்டா எங்க அம்மா கூட நானு பாப்பா ஒய்ஃப் மூணு பேர் வண்டியில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு ஸ்பீடு காலையில் ஏழரை மணிக்கு நா ஏழு மணி வண்டி ஸ்டார் பண்ணே ன் ஆ ஒன்பது மணிக்குலா திருப்பூர் போயிட்டே மண்டபத்துக்கே போயிட்டே
அது சரி சே அப்டிலா போகா தீங்க தொண்ணித்தஞ்சுல போனீங்களா நாங்கல்லா நுப் முப்பது நாப்பதுல வே அ ஸ்பீட் வச்சு ஓட்டுனாவே ஸ்லோவா போ ஸ்லோவா போ சொல்லுவே தொண்ணித் தொண்ணிதஞ்சில போன நாலா மயங் ங்கியே விழுந்துருவே
ஒய் அது எ எ பைய பயப்படுவா வேகமா போகாதீங்கனு எ புள்ள என்ன தெரிமா சொல்லுவா அத்தா வேகமா போத்தா வேகமாபோத்தா இன்னு ஸ்பீடா போ இன்னு ஸ்பீடா போ அப்டி கத்துவா
ஆஹா அது ச
அந்த ஹில்ஸ் போனப்பயு எந்த பைய எட்டி பாத்தா சைட்ல அப்டிய அவெ கீழ எட்டி பாத்தா அப்டி சேலமே தெரிஞ்சிச்சா அத்தா இப்டியே வண்டி திருப்பித்தா பயமா இருக்குத்தா அப்டீன்னா எம் புள்ள என்ன தெரிமா சொன்னா இன்னு மேல போலாத்தா இன்னு எவ்ளோ மேல இருக்கோ கூட்டு போ பாத்துடலா அப்டிங்கறா
ஆ
அவ பயப்படவே மாட்டா அந்த பேருக்கு ஏத்த மாரி பயப்பட மாட்டா சுல்தானாங்கனா தைரியோ
தைரியோ ம்
தைரியசாலி
தைரியசாலி பொண்ணு இன்னு கொஞ்சொ வளந்து இன்னு கொஞ் இன்னு கொஞ் இப் போ கொஞ்சோ சின்ன பொண்ணு தானே இன்னு கொஞ்சொ வளர்ந்தா பயோ வந்துடு
அவ பொறந்ததிலிருந்தே எனக்குத் தெரிஞ்சு நா அவ்ளோ பயந்து நா பாத்ததில்ல
பாத்ததில்ல ம் சிங்க பெண்ணு
மெரட்டுவா என்னவே அவ அம்மாவ இப்டின்னு லைட்டா நா இப்டின்னு என்ன சொல்றது அடிக்க மாட்டே இப்டின் தொட்டாவே அய எ முன்னாடி வந்து கை கட்டி நிப்பா எதுக் கை வைக்கிற மேல அடிக்காத கை எடு அப்டி எங்கிட்ட சண்டைக்கு நிப்பா ஆனா ஆனா என்ன என்ன வந்து இவங் மூணு பேர் சேந்து அடிப்பாங்க அது தப்புல்ல ஆனா நா யார்யு
அப்ப நெறைய வாங்கிருக்கீங்க
நெறையவா நேத்து சாய்ந்தரங் கூட வாங்குனே நானு
ஐயோ பாவோ ம்
இவங் மூணு பேரு சேந்து அடிப்பாங்க என்ன அது தப்பு இல்ல ஆ நா ஒருத்த வந்து இவங்க யாரையு அடிக்கூடாது
ம் ஆமா பின்ன பிள்ளைங்கெல்லா பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மா தானே
ம் ஆனா ஃபஸ்ட்டு அம்மாதான் நீங்க சொல்லுவீங்க ஆனா அம்மா இல்லாம கூட இருந்துருவா நா இல்லாம இருக்க மாட்டா அந்த அடிக்கிறது புடிக்கிறதா எங்கிட்ட கோவத்த காட்டுவா ஆனா நா இல்லன்னு வெச்சுக்கோங்க இருக்கவே மாட்டா பைத்தியம் புடிச்சுடு
அது செரி டேடி மேல அவ்ளோ பாசோ
பயங்கரோ வேற எங்கேயு நா சொல்றொ அவ்ளோ சீக்கிரோ வெளிய வுட மாட்டா என்ன சொல்றது நா வெளிய போனேனா அவள கூட்டுதா போணு வுட்டுட்டு போனா சண்ட வரு வூட்ல இல்ல நா எப்போ போனனோ நா வர்ற வரைக்கு அழுதுட்டுருப்பா அவுங்க அம்மா அடிச்சாலு அழுக நிறுத்த மாட்டா நா வந்து திரும்ப சமாதானோ படுத்துனாதா அமைதியாவா
ஓ ஓகே ஓகே சேரி ஓகே நா பண்ணவா
தூங்க போறீங்ளா
தூங்கல நா கால் பண்ணவானே
செரிங்க ஒரே நிம்ஷோ இருங்க ஒரு டவுட் ஒன்னு கேகறாங்கா நா கால முடிச்ட்டு ஒடனே வாட்ஸ் அப்ல பிங் பண்றே
ஓகே ஓகே
ம் சேரி
ம் பாய்